ஹலோ வணக்கம்ப்பா
எப்டி இருக்கீங்க
ந நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாயிருக்கேன்ப்பா நாக்கு தா கொஞ்சோ வரண்டுக்கிட்டே இருக்கு என்ன பண்ணலானு உங்கள கேக்லானு கால் பண்ணே
என்னப்பா சர்வசாதாரண விஷ்யோ தண்ணி குடிங்க நெறைய
தண்ணி குடிச்சிட்டு தாம்ப்பா இருக்கே ஆனா நாக்கு ரொம்ப வறண்டு எச்ச எச்சையா வருது
ஏமேல அப்டிய துப்பிட போறீங்க சேரி சேரி
இன்னப்பா மனிதன் வந்து அவன் படற துன்பத்த ஒருத்தங்க கிட்ட விளக்கிச்செல்லும் போது இன்னொரு மனிதன் அத பாத்து ஏளனமாக சிரித்தால் என்ன செய்வது
எனக்கு அப்படித்தான்ப்பா இருக்குது வெயில்ல அதனால அப்படி இருக்குப்பா
இருக்கு இருக்கு அது இன்ன க நம்ம வேற நம்ப து வேலயே வந்து ரிசப்ஷனிஸ்டே வேலையா இருக்கனால பேசிக்கிட்டே இருக்கோல்ல கஸ்டமர் கிட்ட
ஆ ஆமாம்பா ஆமாம்பா
ம் அதா நெனைக்கிறே அந்த காலத்துலல்லா கால் சென்ட்ருல வேல பாத்தாங்வங்களா எப்டி வேல பாத்தாங்கன் தெரியலியே
ஆமாம்பா ரொம்ப கடினமான வேலை தா இது
ஆமாம்பா நாக்கு வந்து சுவையவே மறந்துரும் போலருக்கு
அப்படிங்ளா ம்
அப்புறோ என்ன கொழம்பு இன்னிக்கு உங்க வீட்ல
இன்னிக்கு எங்க வீட்ல மோர் கொழம்புப்பா
பரவால்லயே ம்
ம் அம்மா சுவையா சமச்சு குடுத்தாங்க நிம்மதியா
அப்படி சொல்லுங்கா அதான பாத்தே நீங்க இது வரிக்கு மோர் கொழம்பே வெச்சதில்லியே இன்னடான் பாத்தே
ஆமாம்பா எனக்கு வெக்கவு தெரியாது இன்னைக்கு அம்மா சமையல்றால அம்மா வீட்ல போய் நல்லா சாப்ட்டு வந்தம்ப்பா
பரவால குடுத்து வெச்சவங்க
ஆமாம்பா
என்ன போட்டு மோர் கொழம்பு
வெண்டக்கா போட்டு மோர் கொழம்பு வாழக்கா ஃப்ரையி
கலக்குறீங்களே
நீங்க என்ன சமச்சீங்க
நா இன்னைக்கு லெமண் ரைஸு ஃபிஷ் ஃப்ரைப்பா
ஆ ஆ பைய வீட்ல இருக்கும் போது சிம்பிளா முடிச்சுட்டீங்க
ஆமாப்பா இன்னிக் கொஞ்சோ முடியிலப்பா கழுத்து கையெல்லா வலிக்குது நம்ம இந்த ரிசப்ஷனிஸ் டா வேல பாக்கறனால இந்த ஃபோன புடிச்சு புடிச்சு கஷ்டமர்ட்ட பேசி ஒடம்பு கொஞ்சோ முடியாம போகுதுப்பா அதனால நம்ம கொஞ்சோ வீட்ல அட்ஜஸ் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு
ம் எப்பா நீங்க எப்ப அழைச்சாலு ஒடம்பு முடிலன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்குறீங்களேப்பா
என்னப்பா பண்றது கடினமான உழைப்பா இருக்குப்பா அதனால முடியறதில்ல அது இல்லாம நமக் கொஞ்சோ வெளிய வேல இருக்குல்ல இந்த வெயில்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல கூட நிக்க வேண்டியதா இருக்கு அதுவு இருக்கு எல்லா சேந்திருக்கு
நா நெனைக்கிறே உங்களுக்கு வயசாயிடுச்சுன் நெனைக்கிறேம்பா
என்னப்பா நெனைக்கிறேன்றீங்க நம்ம எல்லாரு ஒரே வயசுதான நம்ம எல்லா வய்சான ஆண்டி தானே
அப்டிங்களா நீங்க வேணா வேலைய விட்டு விலகிடுங்களே ரெஸ்ட் எடுத்துக்கோங்களே வீட்லேயே ரிசப்ஷன் வேலை வேண்டான்னுட்டு
சேரி என்ன பெரிசா நம்ம ஒண்ணு வெளியே போய் ஒழைக்க போறதில்ல ஃபோன்ல தான அப்டின்றதுக்காக தா இத எடுத்து பண்றோ
ஆ அப்டிங்ளா ரிசப்ஷன் வேல நிக்கறதுனால உங்களுக்கு கால் வலிவரலீங்ளா
அப்படியெல்லா ஒன்னு இல்லப்பா கால்வலிலா இது வரைக்கு எது வரல போய்ட்ருக்கு நம்ம அப்டி பா த்தோன்னா நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ உடல் உபாதைகள் இருந்தாலு அவுங்க இரிட்டைர் ஆகற வரைக்கு வேல பாக்கலையா
ஆமாப்பா ஆமாம்பா
ஆண்களுக்கு கோயில் தா கட்டணு அப்பன்னா
ஆமா அதுவு சரிதா
எங்க கட்லான் சொல்லுங்க எடோ பாக்றோ
அப்படிங்களா அதா கடைக்கு பக்கத்லே கட்டுங்களே கோவில்
கடைக்கு பக்கத்துல ரொம்ப சின்னதா இருக்குப்பா வேற எங்கயாவது பெரிய எடமா பாத்து சொல்லுங்க ஒ ரு அஞ்சு ஏக்கர் ருக்க மாரி இருந்தா நல்லாருக்கு
ஓ அஞ்சு ஏக்கர் நெலோ வேணுங்ளா உங்ளுக்கு
ஆமாங்க அவுக வக்கிறதே எங்க வீட்டுக்காருக்கு செல வக்கறது கீழ இருந்து வானோ வரைக்கு அப்டி இடிக்கணு போய்
ஓஹோ பாத்து சொல்றம்ப்பா
அப்டியே நீங்க கீழே இந்து காலடிலந்து அனாந்து பாத்தீங்கன்னாதா தெரியணு
ம் ம்
நீங்க இந்த இதெல்லா போய் பாத்துருக்கீங்ளா ஆஞ்சநேயர் கோயில்லா பெருசா வச்சிருப்பாங்களே
ஆமாப்பா ஆமாப்பா
ஆ அந்த மாரி நீங்க கோயில் கொளலா போயிருக்கீங்ளா
ஆ நாங்க நெறைய்ய கோயில் ஸ்தலங்கள் போவோம்பா
பரவால்லயே இந்த பஞ்சாப்பு தங்க கோயில் எல்லா போய் பாத்திருக்கீங்களப்பா
இல்லப்பா அதுக்கான வாய்ப்பு வுன்னு கெடைக்கல எனக்கு
அ
ஒரு முற போனா சொல்லுங்களே நானு வரே
எங்கப்பா எங்களுக்கு அந்த மாரி வாய்ப்பெல்லா நார்த் சைட்ல போற அளவுக்கெல்லா இல்லப்பா நீங்கதா போனா சொல்லுங்க நீங்க தா பூனேலே இருந்தீங்கன் கேள்விப்பட்டே சிருடி சாய்பாபா கோயில்லா கூட்டு போவீங்கன் பாத்தே ஒரு தடவ கூட கூட்டு போல
அப்டிங்களா இந்த முற க விடுமுறைக்கு வாங்க கூட்டிட்டு போறோ ஃபிளைட் வச்ல
சேரிங்கப்பா ஸ்பெஷல் தரிசனத்துக்கு வேணா ஏற்பாடு பண்ணுங்கப்பா
ஆ சேரிங்கப்பா சேரிங்கப்பா காசு எவ்ளோ எடுத்துட்டு வரீங்கப்பா
காசு ஏதுப்பா கோயிலுக்கு ஆண்டியா வரே நானு இந்த ஆ ண்ட்டி ஆண்டியா வரும்போது எதுக்குப்பா கைல பணோ
ஸ்பெஷல் தரிசன் கேட்டீங்ளே அதுக்காக கேக்கறே
அது வந்து நீங்க உங்க இன்ஃபுளுயன்ஸ்சு வெச்சி வாங்கி குடுங்கப்பா நா வந்து உற்றும் உறவும் வேண்டாம் பற்றும் பணமும் வேண்டாம் அப்டே காவி த்துணி கட்டிக்கிட்டு கெளம்பி வர போறே
அப்படிங்ளா நல்லது
உங்ளுக்கு வேணா சொல்லுங்க ஒரு சட்டி ஒண்ணு வாங்கிட்டு வரே சாப்பாடு சாப்பறதுக்கு
சாப்பாடு க் செஞ்சு எடுத்துட்டு வந்துருங்க இங்கருந்து போறோ இல்லியா அதனால சாப்பாடு செஞ்சு எடு
பற்று விட்டுதானப்பா நம்ம களம்பறோ கோயிலுக்கு களம்பு போது அப்டி போம்போது எதை இல்லப்பா எதுமே எடுத்துட்டு போ கூடாது அது பாவப்பா அது
அப்டிங்ளா
கோயில்லிந்து வேணா பிரசாதோ அது இது நமக்கு தெரிஞ்சவங்க குடுக்குற பொருளு எல்லாத் தியோ வாங்கிட்டு வீட்டுக்கு வர்லாமே
அங்கலா ஒண்ணு குடுக்க மாட்டாங்கப்பா நீங்க நெனைக்கிறா மாரி பொங்கல் வாங்கி சாப்புல்லா கனவோட வராதிங்க
அவுங்க குடுக்லனா என்னப்பா நீங்க தா ஸ்பெஷல் தரிசனோ சாப்பாடெல்லா வாங்கி தர போறீங்கல்ல ப்ஃளைட்ல கூட்டு போறீங்க சும்மாவ கூட்டு போ போறீங்க எங்கள
அப்ப சாப்பாட்டு செலவு எ தலையில கட்டில்லான்னு நெனச்சிட்டிங்க
இல்லப்பா உங்ளுக்கு புண்ணியம்பா இந்த மாதிரி ஒரு பக்தைய நீங்க அந்த இறைவனடியில எடுத்துட்டு போய் சேர்த் தீங்கன்னா அதோட புண்ணியோ உங்களுக்கு உங்க குடும்ப தலமுறைக்கு ஏழேழு ஜென்மத்துகு தாங்கும்பா
அப்பா இப்டி சொல்லி சொல்லி என்ன ஒண்ணு இல்லாத ஆக்கிட்டீங்ளேப்பா
இல்லப்பா இப்ப நீங்க முன்னாடி இருந்தததோட எவ்ளோ நல்லாய்ருக்கீங்க புதுசா வண்டி வாங்கியிருக்கீங்க எடோ பாத்துட்ருக்கீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க இதல்லா எதனால நீங்க செய்ற நற்பயன்கள்னால
பாருங்க நீங்க இப்டி சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலி வந்துருது பாருங்கப்பா
இது உங்கள மட்டு காப்பாத்துதுப்பா உங்க தலைமுறையவே காப்பாத்தோ
ம் ஹ்ம்
செரிப்பா எனக்கு வந்து இந்த ஆ தீர்த்த ஸ்தலங்கள்லா போய் போயி எனக்கு கால் வலிகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதுக்கு ஏதாவ்து ஒரு வ வழிவகைகள் ஏதாவ் சொல்லுங்கப்பா
வீட்ல அமைதியா உக்காந்தாலே கால்வலி வராதேப்பா அங்க இங்க ஓடினு இருந்தா
போய் பாத்தாதாப்பா என்னோட ஜென்மோ பூர்த்தி அடையு
அப்டிங்ளா
நா வந்து காரைக்கால் அம்மையார் மாரி தலைகீழ தலையிலியே நடந்து போயி சிவபெருமான தரிசிச்சி புண்ணியத்த அடைவே
அவ்ளோ புண்ணியோ சேக்குணுனு நீங்க இந்த வயிஸ்ல ஆசப்பட்றீங்க அப்ப சுத்திட்டு வாங்க
சுத்திட்டு வாங்கல்லப்பா சுத்திட்டு வருவோ
எப்பா எனக்கு காலு கை எல்லா பாட் பாட்டா வலிக்குதுப்பா
அது வேறியாப்பா சேரி உட்ருங்க நீங்க என்ன எங்ள சீரடில வந்து இந்த ப்ஃளைட்ல கூட்டு போறேன்னிங்க அது மட்டு கூட்டு போய் அங்க உட்டுடுங்க அங்க யாராவ்து உங்கள மாரி ஒரு புண்ணிய ஆத்மா இருக்காதா அவுங்ள புடிச்சி அடுத்த கோயில்க்கு போய்க்கிறே
அப்டிங்ளா ஆனா அங்கியே தொலஞ்சுடீங்னாலு எனக்கு தெரியாது உங்க வீட்டுக்காருக்கு நா பதில் சொல்ல முடியாதுல்லப்பா
அப்டி சொல்றீங்கின்னா அப்ப நீங்கவே திருப்பியோ ப்ஃளைட்ல கூட்டு வந்து உட்ருங்க
அது இன்னொரு செலவு ஏ தலையிலே கட்டிறீங்ளாப்பா நீங்க
அப்டி நீங்க நெனைக்க கூடாதுப்பா நீங்க எல்லாத்தையு இத புண்ணியத்த தா கணக்கா பாக்கணு பணத்த கணக்கு பாக்க கூடாது
ம் ம் ஆமாம்பா நா உங்ககிட்ட எடோ கேட்டே கடைக்கி நீங்க குடுக்க மாட்டன்ட்டீங்க ரெண்டுக்கு ரெண்டு குடுக்குறன்றீங்களே அப்ப எங்கிருந்து போச்சுப்பா இந்த நட்பு
அது வந்து வியாபாரம் இது வந்து தெய்வம் புனிதம் தியாகம்
அப்டிங்ளாப்பா
தியாகம் தான் உன்னை உயர்த்தும்
ஒரு வாரோ உங்க வீட்டுக்கு வரே நீங்க எனக்கு நல்ல சேவை பண்ணி குடுங்க அப்பறோ கூட்டுட்டு போறத பத்தி உங்கள யோசிக்கிறேப்பா
தாராளமாப்பா நீங்க வந்து கடவுளுடைய பக்தையா வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க மொட்டை அடிச்சி மண்டையில சந்தனம் தடவி காவி உடை அணிப்பிச்சு எல்லா பழங்கள் காய்கறிகள் வச்சு கூட்டு வச்சு உங்களுக்கு குடுத்து கால கழுவி பூஜ பண்ணுவோ
அப்டியா ரொம்ப நல்லதுப்பா
ஆனா நீங்க பக்தையாதா எங்க வீட்டுக்கு வரணும்ப்பா ஒரு சாதாரண மனுஷியா வந்தீங்கன்னா பச்சத்தண்ணி குடுத்து அனுப்புவோ
வரக்கூடாதுன்றதுக்காக நீங்க இப்டி சொல்றீங்க
அப்டில்லா இல்லப்பா நீங்க வாங்க இத்தனை பக்தைகள் இத்தன ஆண்டி எல்லாருக்கு நாங்க சாப்பாடு போடுறோ ஒரு ஆன்டிக்கு போட மாட்டோமா
என்னப்பா உங்க என்ன போய் உங்க வயசான லிஸ்ட்ல ஆன்ட்டின்னு சேத்துட்டீங்களேப்பா
ஏம்ப்பா நம்மளா ஆன்டி தான எல்லாருமே கல்யாண ஆகி கொழந்த பெறந்தாள ஆன்டி தான
எனக்கென்னப்பா இருபத்தஞ்சு வயசு தா ஆகுது
இருபத்தஞ்சு வயசுனாலு கல்யாண ஆகி கொழந்த பெறந்துச்சுல்ல
ஆ ஆ
அப்டின்னா ஆன்டி வகையிரால்ல தாப்ப சேருவீங்க
அப்டிங்ளா
ஆமாப்பா சேரி நீங்க வந்து டிக்கெட் எடுத்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க தென்னாடு
ரொம்ப நல்லதுப்பா நன்றிப்பா